ஆ
வணக்கம்ங்க
ம் நீங்க நல்லா இருக்கிறீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா இன்ன நல்லாயிருக்கே
ம் சொல்லுங்க
ம் எனக்கு சின்ன கொழந்தைல்ல
ஆ
பழைய கால நெனைவுகல்லா நெனச்சு பாக்குறதுல ரொம்ப விருப்போ
ம் அப்டிங்களாங் எனக்கு அப்பப்ப அந்த ஞாபகங்கள் வந்து போவு
ம் அத நெனைச்சு நா நெறைய சந்தோஷப்பட்டதுன்றே
ம்
நீங்க எப்டி
எனக்கு சில நேரோ அப்டி ஞாபகம் வந்து வந்துதா சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து போகு அந்த காலம் திரும்ப கெடைக்காது நம்மளுக்கு
ஆமா நீங்க எவ்ளோ படிச்சிருக்கீங்க
ஆ பன்னெண்டாம் வகுப் முடிச்சிருக்கே
ம் ஸ்கூலு நானு பத்தாவது படிச்சிருக்கே
ம்
உங்க பள்ளிக்கூடோ பக்கத்துலேவா ரொம்ப தோலவா
இல்ல உள்ளூர்லயே தா படிச்ச
கிட்டேவா
கிட்டதா பக்கத்துலதா
ம்
போயிட்டு வந்துட்டு இருப்போ
ஈஸியா படிச்சிங்ளா
ஆமா
கஷ்டம் இல்லாம
ம் கஷ்டமு இருக்கு ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கு அந்த நெனைவுகள் வந்து
ரொம்ப தூரத்துல இருந்து வராவங்களுக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு இல்லையா
ஆமாங்க
அந்த மாதிரி இருக்குது எனமோன்னு நா நினைச்சு கேட்டே
அந்த வயசுல உங்களுக்கு புடிச்சது என
எனக்கு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கு மா
விளையாட்டு என்னென்ன விளையாட்டு
கொக்கோலா நாங்க ஸ்போர்ட்ஸுக்கு போவோ
ம்
இங்கே மலப்பாடி அங்கேல்லா போட்ஸ்சு போய்க்கிறோ
சேரி சேரி
ஆனா நா ஜெயிக்கல ஒரு டைம் கூட
ஆ கொக்கோல ஆர்வோ உண்டு உங்களுக்கு
ஆ கொக்கோல ஆடுவோ விளையாட்டுனாவே
கபடி கொக்கோ இதெல்லா நெறைய ஆடுவோ
ம்
ஸ்கூல் முடிஞ்சது ஸ்கூல் முடிஞ்சது எ ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட வெளியே வெளையாட்றதுக்குதா ரொம்ப டைம் பண் ம் டைம் இது டைம் எடுத்துக்குவோ
ம் ம்
உங்களோட
நானு அதே மாரிதா
ம்
அம்மா எவ்ளவோ அடிப்பாங்க
ம்
நீ பொம்பள புள்ள வீட்டுல பொறுப்பா இருக்காம ஊர் சுத்துரியேன்டு
ம்
அதனால விளையாடுறதுனால நா நெறைய அடி வாங்கிருக்கே
அப்போ மொபைல் ஃபோன் கூட அதிகமாக யூஸ் பண்ணாம நம்ம வெளிய பிரரெண்ட்ஸுங்களோட
ம்
விளையாடுறது நேரம் நெறைய இருக்கு
ஆமா ஃபோன் எல்லா அப்ப கிடையாது அந்த இந்த லைன் ஃபோன்னு கூட கிடையாது
ஆ
அப்ப நாங்க இருக்கிற காலத்துல அப்படி பெரிய பணக்காரரு ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க அந்த லைன் இழுத்துன்னு இருப்பாங்க அவ்வளவுதா ஒரு ஊருக்கு போன் நிக்கிற மாரி இருக்கு அது எப்போ ரொம்ப நாளுக்கு பின்னால தா நாங்க இருக்கிறப்பெல்லா கிடையாது
ம் சேர சேரி
அதனால விளையாட்டலா நா நல்லா ஆ ஆர்வமா விளையாடுவே
ம்
அவங்க கிட்ட எவ்வளவு அடுவாங்கன்னாலு திருப்பி அதே புத்திதா போகு எனக்கு யாரையு கண்டுக்க மாட்டே திருப்பி ஏமாத்திட்டு கூட போயிடுவே அவ்ளோ ஆச இருக்கு விளையாடுறதுல
ம்
ஆமா
சம்மர் லீவு வந்தா பாட்டி வீட்டு பாட்டி தாத்தா வீட்டுக்கு எல்லா
போவமா அந்த மாரி கு
ஜாலியா இருப்போ
ஆமா அத்திக்கண்ணூருக்கு போயிடுவோ அங்க பெரியப்பா வீட்டுக்கு போவோ
ஆஹம் தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லா ரொம்ப ஜாலியா இருக்
ஆமா அங்க தோட்டத்ல எல்லா குதிக்கிறது ஊஞ்சல் கட்டி வி
ஊஞ்சல் ஆடுறது ஆமா மாங்காய் பறிச்சு சாப்பறது
ஆமா இஷ்டமா செய்வோ
அந்த நினைவுகள் ரொம்ப அ கிணத்துல நீச்சல் அடிக்கிறது
ம் ரொம்ப
இதெல்லா இதெல்லா செய்வோம்
ஆமா நீச்சல் எனக்கு வராது நெறய கூட்டிட்டு போய் கற்றுக் கொடுத்தாங்க பெரிய ப பொண்ணுங்க
ம்
ஆ எவ்வளோ அடிச்சாலு கத்துக்கவே இல்ல நா ஏமாத்திட்டு தா வந்தே கடசில
ம்
கிணறு பாத்தாவே ரொம்ப பயம் ஆனா நிறைய அதெல்லா நாங்க ரொம்ப
தோப்புல சமைச்சு சாப்பிடுவோ கொஞ்ச கொஞ்சமா நம்ம
ஆ ஆமா நா அதெல்லா செய்வேன்
ம் அந்த நினைவைகள் எல்லா நல ரொம்ப இதா இருக்கும்
எனக்கு விளையாட்டு மாத்திரந்தாஅதிகமா அங்கங்க அந்த குவான் பிள்ளை அங்க அது இது இருக்கு அது சாப்பிடுவோ
ம்
அங்க அத்தியனூரு போன மட்டுதா நாங்க கொண்டாடமா இருப்போ இப்ப கூடக ஒரு ரீசனா நாங்க போனோ நானு இப் எங்க சித்தப்ப பையா பையா எங்க அம்மா எல்லா போயிருந்தோமே ஒரு
ம்
ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தோ அண்ண பேத்தி வயசுக்கு வந்த நா அட்டன் பண்றதுக்கு
ம்
அப்ப எங்க சித்திப்பைய கார்ல கூட்டிட்டு போய் அதெல்லா காட்டி ரொம்ப கஷ்டப்பட்டோ
ம்
பழைய நினைவுகள் எல்லா நினைச்சுக்குவே
அ
ஆமா தம்பி வந்து சிங்கப்பூர்ல தா இருக்றா ஆனாலு கூட்டிட்டு போய் கார்ல அங்க நிறுத்திட்டு
ம்
அக்கா பாத்தீங்களா நம்ம எப்பப்பல்லா எந்த மாரி எல்லா இருந்தோ இதெல்லா மறக் முடியாதுக்க
ஆறு
அவங்கோ பேசனது எங்க தம்பி
அந்த நினைவுகள் மறக்க முடியாது நம்மளால
யூ எஸ் லா இருந்து வந்திருந்தா அவ காரு கூட்டிட்டு போய் அந்த முள்ள எல்லா இழுத்துக்குன்னு போது அப்டியே போய் உள்ள உள்ள அங்க உக்காந்துக்குனு ஒரு பத்து நிமிஷமா கொறையா ரொம்ப மனசு கஷ்டமா கொறையா பாத்துக்குனு சந்தோஷ விட்டுட்டு வந்தோ
நெறைய சொன்னா ஹோம் ஒர்க் கெல்லா இல்லாம ஜாலியா இருக்கூ
ஆமா அங்க போய் திரும்பி பாத்துட்டு எங்க தம்பி சொல்றா அள்றா அலாது கொற பாவோ இப்டியெல்லா இதெல்லா திரும்பணு நாம்ம எப்டி இருந்தோ
ம்
அப்டின்ட்டு அம்மா அம்மா கூட அம்மா கூட பாவோ அள்ந்துட்டாங்க அப்டி
ஸ்கூல்ல எதாச்சு இன்ஸ்டென்ட் ஆனது உங்களுக்கு ஞாபக இருக்கா
ஸ்கூல்லல்லா நா வீட்லே நெறைய விளையாடுவ
ம்
ஒரு திட்டு இது இல்லாம அங்கேயே ஸ்கூல்ல பீ டீ பிரியடு உடாம ஆடுவ அங்கெல்லா எது எனக்கு ஆனது இல்ல ஆனா விளையாடு பசங்க கிண்டல் கலாட்டா அடி துடி எல்லாமே இரு எல்லாமே இருக்கூ
ம்
ஒரு அஞ்சு பசங்களுக்கு நா ரவுடி மாரி காவல் கூட்டிட்டு வந்து தெருவுல உடுவ எ ஃப்ரெண்ட்ஸ்ங்கள அதெல்லா நெறையா அனிகிரேஸ் கலைமதின் ஒரு ஃப்ரெண்டு
ம்
மான் ஒருத்தரு
ம்
ஆனந்தின் ஒருத்தரு பருமிலான்னு ஒருத்தரு இன்னு நெறையா ஃப்ரெண்ட்ஸு எங்க அந்த லாஸ்ட் டேபிளில் என்ன அதுக்கோசரமே வச்சுக்குவாங்க அவுங்க அவுங்கல்லா ஐட்டா இருப்பாங்க
ம்
தீனி பார்த்தீங்க
ம்
நா வந்து சின்ன
ஆண்டுவிழா நடக்குது இந்தா ரொம்ப அந்த மே ஸ் மேடைல ஏறி இது பண்ணும்போதெல்லா ரொம்ப
ஆமா
ஒரு இதா இருக்கு நம்மளுக்கு ஆர்வமா இருக்கு
ஆமா அது பாக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு
ம் அந்த ஒரு ஞாபக ரொம்ப வந்து போகு
அதெல்லா நானு ரசிச்சிருக்குற நெறயா
ம் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஏறு போது அந்த ஞாபகன்றது ரொம்ப எக்சைட்டா இருக்கு நமக்கு
ஆமா சின்ன கொழந்தைங்களா
ம்
நா படிச்சிட்டு ஒரு வாட்டி ஒருஸ் சார் ஒருத்தர் ஒரு கதய சொல்லிருந்தாங்க
ம்
அந்த குகன் கத அத நா அப்டியே மனப் பாடமாக ஒரு எக்ஸாம் எழுதி பரீட்சைல எழுதிருந்த
ம்
அது பாராட்னாங்க எனக்கு அந்த அவர் ஐயா தமிழ் புலவர்ன்னு அவரு
ம்
அவரு சொன்ன கதய கேட்டு நா அப்டியே மனபாடமா ஒரு கேட்ட எக்ஸாம்ல அன் நியூஸ் படிக்கல அம்மா வந்து மாடு கட்டிக்கிட்டு என ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க படிக்கவே உட மாட்டாங்க
ம்
அது அந்த பாடத்தோட நினைவு நினைவாவே அ குகன் அந்த கதய அப்டியே எழுதிவுட்ட
ம்
யாருமே எழுதல அப்ப எட்டு மார்க்கு நா ஒருத்தி மாத்திர தா வாங்குன
ம்
அ கதைக்கு மத்திர அ வா வாசிரியர் எழுப்பி என்ன நிக்க வச்சு அவ் பசங்க எல்லாரையு திட்டி ஆனா நல்லா படு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குற பைய
ம்
அ அந்த கதைய எழுதலன்ட்டு அடிச்சாங்க பறப்பற என்ன மெச்சுக்குவாங்க ரொம்ப சாரு தமிழ் புறவர் புலவர் அவரு இங்க பர்வூர் தா
சைல்டு்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னு பேசுறீங்ளா தொடர்பு இருக்கா உங்களுக்கு
ஆ இப்பவு இப்பவு ஒரு சாரே என்ன பாத்தா ரெண்டா கிளாஸ்ல ரெண்டாவதா படிச்சப்ப பாக்குற வாத்தியாரு பில் கம் என்ன அவங்க ஒன்னு ஆமா பஸ்ல பாத்து பேசுனாங்க இப்போ கார்ல ரீசண்டா வந்த ஒரு டைமு இங் வத்தியாரு எல்லாருமே என்ன ஞாபகப்படுத்தின் இருபாங்கங்க
ம்
ஆ நா எப்படியோ என்னுடைய ராசி அனுபத்து தெரில ஆனா எல்லா சாறுங்களு என்ன ஞாபகமா வச்சுட்டு
ம்
பாத்தாவே பேசுறாங்க நீ கனக்கு துர்கா தானமா அப்டின்னு கரட்டா பேசுவாங்க அவளோ கிளீனா பேசுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கு
அது நல்ல விஷயோ தானே
எல்லா சாருங்களு இப்ப கூட இந்த பிரெண்டு நெறைய சட்டி எல்லாருமே பேசுவாங்க சார் கிட்ட பேசிட்டு வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க
ம்
சார் கேட்டாங்க இந்த சார் கேட்டாங்கண்ணு ஆனா சின்ன கொழந்தைங்களே நானு நல்லா ஆ ரொம்ப அவங்களுக்கு இ புடிச்ச மாரி நா இருக்கற
இந்த நெனைவைகள் எல்லா ரொம்ப இப்ப நம்மளுக்கு ரொம்ப இதா இருக்கு
ஆமா சாரு என்ன நல்லா
ம்
பெரியசாமி சாரு தமிழ் புலவரன்றவரு எனக்கு அப்போ அவார்டு கொடுத்தாங்க இந்த அம்மாவ படிக்க வைக்னு பெரிய லெவல்ல வரு அந்த குகன்னுன்ற பாடத்த படிக்க படிக்கவே நா மனப்பாடமா பாடமா எழுதி எக்ஸாம்ல எட்டு மார்க மார்க் வாங்கின இல்லைங்களா
ஆ அதுக்காக வருவாங்
அதுக்காக அவரு நா ஷ்ஸ்கூல் விட்டு நின்னதுக்கு அப்புறோ கூட அப்பா அம்மா கிட்ட திட்டி அனுமிச்சுருந்தாங்க அவரு
ம்
அந்த அப்பாவுக்கு நல்லா நாலேஜ் இருக் இது ஓரளவு படிப்பாங்கா நீங்க ஏன் ஷ்ஸ்கூல் நிறுத்துனிங்கன்னு திட்டுவாங்க அங்க அப்பா கிட்ட திட்டி அனுப்பச்சுறுந்தாங்க
இப்பவும் அந்த மாரி அந்த நாட்கள் திரும்ப வந்தா நல்லா இருக்கும் நம்மளுக்கு
ஆமா அது இதுக்கு மேல வருமா
ம்
அத நெனைச்சு பாத்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா
ஆமா
அதெல்லா நா நெனச்சி பாத்துக்குறே அப்பப்போ
ஆனா அந்த நெனைவுகள் எப்பவுமே நம்ம கூட இருக்கும்ல
ஆமா இதெல்லா மறக்க முடியாதே நம்ம சாகற வரைக்கு அதெல்லா நெனச்சு பாத்துக்க வேண்டியது எப்பப்ப என்னன்ன நடந்துச்சு
வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத நெனைவுகள் இதுல்லா
நானு பொம்பல்ல தா ஆ இருந்தாலு ஆம்பல் பைய மாரி ட்ரெஸ் போட்டுட்டு சுத்துவே
ம்
ரவுடித்தன்னோ பண்ணுவே செஞ்சிலுவை சங்கத்துக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டு அதுல தா சுத்திட்டு இருப்பே நானு
ம்
வெள்ளிக்கிழம ஆனா அந்த ட்ரெஸ்சு போட்டுவே
ம்
ஸ்கூல்ல அம்மா அப்பாவயும் ஆனா நல்லா என் நல்லா அந்த அந்த காலமெல்லா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு ஜாலியா துச்சு ஆமா அப்போவே ஒரு டைம் மலேரியா ஜொரோம் எனக்கு
அ
அந்த ஜொரத்தில அப்பா கூட்டினுட்டு போய் கிருஷ்ணகிரியில விட்டு ரொம்ப மாதிரி ஆயிட்டா ரொம்ப
அப்பா குதிரவண்டியில ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் பன் பதிமூணு வயசுக்கு மேல இருக்கும் எனக்கு
அ
இவ்ளோ பெரிய பொம்பள ஏன்னா ரொம்ப ஜொரம் வந்து ரொம்ப எழ முடியாம தூக்கி தோள் மேல போட்டுட்டு நடப்பாரு அப்
அ செரி
அப்ப தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல போட்டுசோ ரொம்ப கண்டிஷன் வீக் ஆயிருந்தது
ம்
அப்பறமா கிளீர் பண்ணி ஜொரம் கிளீன் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க அது ஒரு கண்டம் மாதிரி இருக்குது எனக்கு
ம்
ஆனா நல்லா ஆயிடுச்சு
ன்னா அதெல்லா நல்ல ஊருன்னா